ஆ ஹலோ சா சொல்லுங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா
ப்டி இருக்கீங்க
ஸ்டர்
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நாங்க இப்பதா கோயிலுக்கு போயிட்டு வந்தோ
அப் நாங்களா இப் சாப் ட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கலான்னு படுத்திருக்கோ
ஓ சேரி சேரி சிஸ்டர்
உங்க வீட்டுல என்ன சமையல் இன்னைக்கி
ஆ இன்னைக்கு கோயில்லயே கெடா வெட்டு ஸ்டர் அதனால கோயில்யே சாப்ட்டு வந்துட்டே
ஹஸ்ப ங்களா கெடாவெட்லாஹ எப்டி செய்வீங்க உ ஊர்ல நாங்க அதெல்லா பாத்ததே கெடையாது
க ஊர்லல்லா எங்க அப்பா செய்வாங்க சிஸ் டர் வர்ஷா வர்ஷோ ஆ ஆமா சி ஸ்டர் எல்லா வருஷமு இந்த மா சோ வெட்டுவாங்க
அப்டிங்களா என்ன செய்வீங்க கெடா வெட்னா என்னென்ன செய்வாங்க அங்க
ஆ ஃபர்ஸ்ட்டு சாமிக்கி சக்கர பொங்கலு வெண் பொங்கலு படச்சிருவாங்க
செரி
கப்புறோ வந்து நம்ம வேண்டிட்டு கெடா முன்னாடியே விட்ருப்பாங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ அந்த கெடாவ அன்னைக் கி வெட்டுவாங்க ட்டி எல்லாருக்கு வீட்டுக் ஊர்ல எல்லாருக்கு சேத்து படையல் போடுவாங்க
ஒரே விமரிசையா இருக்கு அப்போ உங்க ஊர்ல
ஆ விமரிசையா சொந்தக்காரங்க எல்லாரு வந்திருப்பாங்க அ த்த மாமா அப்பா சொந்தோ அம்மா சொந்தோ எல்லாருமே வந்துருப்பாங்க
அப்டிங்களா எங்க ஊர்லல்லா அதெல்லா நடக்காது நாங்க டவுன்ல இரு க்கமா எங்களுக்கு அத பத்தில்லா ஒண்ணுமே தெரியாது சும்மா கோயிலுக்கு கொலதெய்வமே எங்க வீட்டுக்கு என்னன்னே தெரியாது எங்க அத்தைக்கெல்லா
ம் என்ன சிஸ்டர் இப்பிடி சொல்ட்டீங்க
ஆமா எங்க அத்த வந்து திருப்பதி பெருமாள்தா கொலதெய்வமா நெனச்சிட்ருக்காங் க அவங்களுக்கு கொலதெய்வனா என்னன்னே தெரியாது ஆனா நாங்க வருஷத்துக் கு மூணு தடவ திருப்பதிக்கி ஆனா போயிட்டு வந்துருவோ எ ப்போதுமே ம் அது ஒரு ந்த டிராவல் நல்லாரு க்கு சந்தோஷமா எல்லாரு குடும்பத் தோட போயிட்டு வருவோ
ஆ செரி செரி செரி கோடை காலம் விடுமுறை ஆரம்பிச்சி ட்டு பசங்களோட எங்கியும் வெள்ல போலீங்களா
இல்ல சிஸ்டர் எனக்கு இப்பதான் கொழந்த பொறந்துருக்கு மூணு மாசோ ஆகுது கொழந்தைய கூட்டிடு எங்கியு போ முடியாதுல்ல எப்போதும் வருச வருசோ போயி டுவோம் ஆ நா னா அக்கா தம்பி தம்பி ஒய்ஃப் பு எல்லாரும் போயிடுவோம் ஆனா இந்த வருஷசோ நாங்க எங்கியுமே போல
கொழந்தைய கூட்டு போனா சலுக தான சிஸ்டர் ஈ சியா உங்கள எல்லா கீவ்லயு விட்டுருவாங்க
க்யூல்லன்னா அது கோயில்ல வரிசையில மட்டு தான் விடுவாங்க
ஓ
சுற்றுலாத்தலத்துக்குலா இந்த மாரி போ முடியாது இது இல்ல ஆ அத னால நாங்க எங்கியுமே போல எனக்காக எல்லாரும் பாவம் இந்த வருஷோ எங்கியுமே போவா ம வீட்லே இருக்காங்க ஆனா க அடுத்த வரு ஷோ கண்டிப்பா கோடைவிடுமுறைக்கு எல்லா ஃபேமிலியோட போலான்னு தா இருக்கோ நாங்க
போவிங்க சிஸ்டர்
நாங்க வந்து எனக்கு ரொம்ப புடிச்ச எடன்னு பாத்தா மூணாருதா ரொம்ப புடிக்கும்
ஓ
அதே மாரி ஆனா இப்ப என் பொண்ணு என்ன சொல்லுது என்ன கொடைக்கானல் கூட்டு போங்கம்மா எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு கொடைக்கானல் போனு தா ஆ சப்படுது
ஓ இந்த ஊடகங்கள்ல பாத்துட்டு
ஆமா அதனால என் பொண்ணுக்கு கொடைக்கானல் போணுன்னு ஆச இந்த தடவ கண்டிப்பா நாங்க அங்கதான் போலான்ருக்கோ
அங்க போயிட்டு வந்துட்டு உங்க அனுபவத்த பகுருங்க தோழி
கண்டிப்பா நீங்க எங்க போயிருக்கீங்க
ஆ நாங்க வந்து ஏற்காடு போயிருக்கே
அப் அப்டிங்களா ஆ
ஆ அதுக்கப்றம் நண்பர்களோடு சேந்து கொச்சின்னு மூணார்
ஆ ஐயோ மறையூர்லா நா கேள்விப்பட்டுருக்கே சூப் புரா இருக்குமே அந்த எடல்லாம் அத பத்தி கொஞ்சோ சொல்லுங்களே பாப்
ஆ ஆமாந்தோழி அங்க வந்து ஆஃப் ரோடு அப்டின்னு சொல்லுவாங்க ஆ ஜீப்ல வந்து செம வேகமா போ எந்த ஒரு ஸ்பீட் பிரேக்கர் எத பத்தியுமே கவலப்பட மாட்டாங்க மலையோட வளைவுகள் விளிம் பு வரைக்கு ஜீப்ப போட்டு திருப்பி நமக்கு உயிர் பயத்த காட்டிட்டுதா ஜீப்ப நிறுத்துவாங்க ஆமா மலையோட உச் சிக்கு போயி அந்த விளிம்புல போய் வண்டி திரும்புணானா நமக்கு எவ்ளோ ஒரு பயோ இருக்கு ஆ நண்ப்ரு நண்பர்களோட போனதுனால ரொம்ப சந்தோஷமா கத்தி வெளையாண் டு எல்லாம் பண்ணி
ஆ ஆ பரவால்லயே பரவால்ல நாங்கல்லா ஃபேமிலியோட போவோ நீங்க வந்து உங்க ஃபிரெண்ட்ஸோட போயிருக்கீங்க பரவால்ல சிஸ்டர் சூப்பர்
ஆ ஆமாங்க தோழி அது மாரி கேரளால இந்த பிளாக் தண்டர்ன்லா சொல்லுவாங்க இல்லையா ஒன்டர்லா
ஆமா ஆ
ஆ அந்த மாரி எ டத்துக்கு போனோ ஒரு ஒரு த்து இந்த பா இந்த நண்பர்கள்லா வாங் க வாங்கனு எல்லாரையு இழுத்துட்டு போயி ஒரு ஒரு இதுக்கா அ வ்ளோ ஏறி எறங்கி ஜெய்பில நெறைய ஸ்பேஸ்கள் நெறைய சொல்லுவாங்க
பரவால்லையே உங்க நண்பர்களோட ஜாலியா தண்ணில எல்லா வெளாண்ட்ரு
ஆ ஆமாந் தோழி இந்த வானத்து உச்சியாரோ தொடர தூரத்துக்கு போயிட்டு சல்லுன்லா எறக்குவாங்க
எப்புடி அந்த அனுபவம்லா உங்களுக்கு பயமா இல்
இருந்துச்சி நண்பர்கள்ல அந்த அன்னைக்கு தானா அந்த ஒரு நாள் தான்
அந்த சந்தோஷம் ஆமா அந்த சந்தோஷத்துல பயம்னா என்ன
ஆ ஆமா அவுங்க போறானுங்க அடுத்து நம்ம போணும் நம்மளை அவுங்களே ஊக்கப்படுத்திட்டே இருப்பாங் ஆமா ஆமா அதனால அப்படியே போயாச்சு அவுங்களே எல்லாத்துக்கும் அழைச்சிட்டு போனாங்க நம்மள பத்தரமா
அப்படிங்களா சாப்பாடெல்லாம் என்ன தோழி பண்
அது எங்களுக்கு வந்து கல்லூரிலேயே ஏற்பாடு பண்ணிட்டாங்க ஆமா காலேல வந்து நம்ம சாப்பாடுதான் இட்லி தோச நைட்டு சா சப் பாத்தி ப்ரோட்டா
அப்படிங்களா நம்ம ஊரு உணவு மாரி அங்க இருக்கா
அ இருக்காது அ நாம வந்து அங்க வந்து கல்லூரிலே எங்களுக்கு வந்து சொல்லி தயார் படுத்துனனால அப்படி
அப்படிங்க அதனால உங்களுக்கு நல்லா இருந்துச்சு உணவுகள் எல்லாம் அப்படிங்களா பரவாயில்லயே உங்களுக்கு என்ன பிரியாணி ரொம்ப புடிக்
ஆ எனக்கு வந்து எனக்கு சொல்ல போனா எனக்கு கறி வகைகளே கண்டுபுடிக்க தெரியாது
அவ்ளோ சின்ன கொழந்தையா நீங்க
ஆமா தோழி கோழி கறிக்கும் ஆட்டு கறிக்குமே வித்யாசம் தெரியாது இப்பதான் கொஞ்ச கொஞ்சமா கத்
ச என்ன ஒரு புள்ளக்கி பச்சமண் ணா இருக்கே இந்த புள்ள ஒன்னுமே தெரியாம வளத்துட்டாங்களோ வீட்ல
அப்டிலாம் தெரியா என்ன இது டேஸ்ட் எல்லாம் பாக்க மாட்டேன் அன்னைக்கு என்னா இருக்கோ அதை சாப்ட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன்
பரவாயில்ல தோழி இப்படிதான் இருக்கனும் செல பிள்ளைங்கன்னா என்ன பண்ணும் எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும்ன்னு கேட்பாங்க என்னோட நாத்தனார் பொண்ணு கூட ஸ்கூலுக்கு போதுப்ப மீன் குழம்பு எடுத் துட்டு வான்னு சொல்லுதான் ஸ்கூல்ல
அது எப்டி தோழி முடியும்
ம் பாத் துங்க அதனால அவுங்க அம்மா காலேல எந்திரிச் இதுல சாப்பாடு ரெடி பண்ணி குடுத்துருக்காங் ங்க இது என்னா பண்ணிருக் இது அந்த சாப்பாட சாப்டாம ம எடுத்துட்டு வந்துருச்சா நீ மீன் கொழம்பு குடுக்கல அதனால எனக்கு சாப்பாடே வேணான்ட்டு
சின்ன வயசுலயே இவ்ளோ இதா இருக்காங்ளா
சு எட்டு தா இருக்கு
ஆ
இதோட அதிகாரத்த பாத்தீங்ளா
அது எப்டி பள்ளிக்கூடத்ல இதெல்லா கவனிக்க மாட்டாங்ளா
அதுதா நா அதனால தா நா சொன்ன அந்த ஆசிரியரோட நம்பர் என்ட குடுங்க நா ஃபோன் பண்ணி அந்த ஆசிரி அதுகட்ட கேட் க்கறே அது என்ன கொழந்தைக சாப் ட்டாங்ளா மாட்ட ட்டாங்களாங்கிறது விசாரிக்கிறல்லா ம அப்பற என்னதுக்கு நாங்க ஸ்கூ கூலுக்கு அனுப் றோ அப்டினு நா பேசுறேனு சொல்லிரு இந்த தடவ எ நாத்தனாரு சேரி தரேன்னு சொல்லி இருக்காங்க நீங்க என்ன சிஸ்டர் பண் இங்க வீட்லேயே இருக்கீங்ளா இல்ல ஏதோ தொழில் ஏதாச்
நா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஆசிரியரா பணி புரிஞ்சே
பரவாயல்லயே சிஸ்டர் அப்ப அந்த அனுபவ எல்லா சூப்பரா இருந்திருக்கு
ஆ ஆமாந்தோழி அத ஆனா என்ன கொஞ்ச கடினமா இரு ஆசிரியர் வேல எளிதுன்னு எல்லா நெனப்பாங்க ஆனா அது குள்ள போனதுக்கு அப்றோ தா தெரிஞ்சிச்சு அதுல எவ்ள கஷ்ட இருக்கு அப்டின்னு
அப்படிங்ளா ஆ
இது வரைக்கு நல்லா படிக்க க்கணு கொழந்தைங்களுக்கு போய் பாடோ எடுக்கணு அவுங்கள புரிஞ்சிக்க வைக்கணு அவுங்களுக்கு மதிப்பெண் அதிகமா எடுக்க வைக்கணு
ஆமா இல்லன்னா உங்களதா கேப்பாங்க
ஆமா இப்ப நீங்க சொன்னிங்கல் ல்லயா உணவு சாப்பிடாம தாங்கன்னா அதெல்லா அங்க உண்டு எல்லாரு காய்கறி எடுத்துட்டு வந்திருக்காங்களானு பாக்கணு தண்ணி குடிச்சாங்களான் பாக்கணு எல்லாமே நம்ம பாத்துட்டே இருக்கணு டெய்லி அன்னிக்கு நா டெய்லி டைரியில எழுதி குடுத்துவுட்டுருணு உங்களுக்கு உங்க
பரவாயில்ல பரவாயில்ல சிஸ்டர் நீங்க நல் அல்லவா அங்க நடத்திருக்கீங்க கொழந்தைங்கள
அ நீங்க ஆ ஆமா தோழி காய்கறிகள் எல்லா கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணு
அப்பிடிங்களா ஒடே ஒரு நாளைக்கு ஒரு தடவையாது காய்கறி எடுத்துக்கணு
ஆ ஒர்தடவ எடுத்துக்கணு அதே மாரிதா கருவேப்பிள்ள வரைக்கு அவுங்க வித்து வைக் கூடாது சாப்பாட்ல ஆமா தோழி நீங்க என்ன பண்றீங்க
நா வீட்லதா சிஸ்டர் இருக்கே கொழந்தைங்கள பாத்துக்கிட்டு பகுதி நேரமா கொஞ்ச வேல பாத்தே ஆனா பா கொழந்தைய வச்சுட்டு என்னால இப்ப பாக்க முடியல
ஓ ஓ
ஏ எப்ப பாத்தாலு அழுதுகிட்டே இருக் ஆனா அனால என்னால பாக்கவே முடியல இப்ப கூட அவே தூங்கறா ஆ கை கொழந்ததா
ஓ எத்தன மாசோ ஆகுது பொறந்து ஆ அப்ப ரொம்ப சி சின்ன கொழந்தையா இருக்
ரொம்ப சின்ன கொழந்த அவ இப்ப தூங்குறா அதனாலதா அதா உங்கள்கிட்ட நா இப்ப பேசிட்டு இருக்கே
ஓ சேரி தோழி உங்க பொண்ணு என்ன படிக்கிறாங்க
எ பொண்ணு வந்து ஒன்னாம் வகுப்பு படிக்கிறாங்க உம் ஆஹ ஆஹ ஆ எ ஸ்கூலுக்கு போய்ட்டு ஆ நல்லா படிக் இப்பஅதா ஸ்கூலு போயிட்டு இப்பதா வந்தாங்க
ஆ ஆ சரி தோழி
சரி தோழி உங்க வீட்டுல எத்தன பேருஇருக் இங்க மட்
எங்க வீட்டுல நாங்க இப்ப நாலு பேர்தான் தோழி நானு ஆ நானு வீட்டுக்காரங் ங்க அவங்க அம்மா அப்பா
பரவாயில்ல தோழி இந்த காலத்துல மா மனார் மாமியாரோட இருக்கீங்களே
நீங்க உங்க வீட்டுல எத்தன பேர் தோழி
எங்க வீட்டுல நானு எ கணவர் எ மாமியார்
அ உ சரி தோழி உங்க மாமியார் உங்களோட அன்பா இரு ப்பாங்க கூட்டுக்கறாதா பக்கத்துலயே வச்சிருக்கீங்க
ஆமா தோழி எப்பயாது சண்டையு வரதா செய்யு நூறு பசன்ட் யாருமே வந் து மா இதா இருக்க மாட்டாங்கல்ல
ஆ ஆமா தோழி
ப்பாப்ப சண்டையு வரு ஆனா சண்ட வந்தா நாங்க பேசிருவோ ஒ உடனே பேசமலா இருக்க மாட்டே
எங்க அத்த எங்க அத்தைய பத்தி வெளில சொன்னாலே உங்களுக்கு இப்படி ஒரு மாமியாரா அப்படின்னுதா கேக்குறாங்க எல்லாரு கண்ணு வைப்பாங்க
அப்டிங்களா தோழி
ஆமா தோழி
ஏ உங்க மாமியார் பத்தி பெருமையா சொல்றீங்களே
நம்ம தோழி நா ஆசிரியரா பணி புரிஞ்ச வரைக்கு மதியான சாப்பாடு எல்லா எடுத்துட்டு வந்து குடுப்பாங்க
அப்டிங்களா ஆ ஆ
நானேதா படிச்சே அப்பவு எனக்கு ரொம்ப சப்போட்டா இருந்தாங்க
பரவாயில்லயே இந்த காலத்ல இவ்ளோ சப்போட் பண்ற மாமியார்லா கெடைக்க
ஆ ஆமா தோழி நா படிச்சேனா என்ன எதுவு சொல்ல மாட்டாங்க படிக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க எந்த ஒரு வேலயு அதிகமா குடுக்க மாட்டாங்க
அப்டிங்ளா உங்க கணவர் படிச்சிருக்காங்ளா தோழி
படிச்சுருக்காங்க
பரவாயில்லயே எத்தன கட்டிட கட்டிருக்கா
நெறய நெறய அரசு கட்டிடங்க நெறய கட்டிருக்காங்க ஆரம்பத்ல சின்ன சின்ன வேலய செஞ்சு இப்ப நல்லா பெரிய பெரிய கட்டிடங்களா கட்றாங்க இப்ப கூட ஒரு வீடு கட்டி குடுத்துட்டு இருக்காங்க தோழி
அப்டிங்ளா
ஆமாந்தோழி ஒரு வேலை என் கணவர் இப்டின்னா ஒருவே ஒரு பொருள எடுத்து அத முடிக்கிற வரைக்கு அதுல முழு கவனம் செலுத்தி இருப்பாங்க
பரவால்ல தோழி பரவால்ல தோழி நீங்க சொன்ன மாரி நா ஒரு ஒரு தடவ அந்த ஒண்டர்ல்லா சொன்னீங்ளா அங்க போயிட்டு வரலானு
ஆ போயிட்டு வாங்க தோழி பயமாதா இருக்கு ஆனா வந்து நம்ம குடும்பத்தோட போகக்குள்ள செம்ம ஜாலியா இருக்கு
அப்டிங்ளா இங்க கேரளால தான இருக்கு அந்த ஒன்றர்ல்லா
ஆ ஆமாந்தோழி
வேற எங்க கேரளாலா போனீங்கனா அந்த குருவாயூர் கோயிலுக்கெல்லா போயிருக்கலாமே
அ அது கல்லூரியில அந்த இது நாங்க புக் பண்ணல எங்கல்டாதா கேட்டாங்க நாங்க வந்து குருவாய்யூர்னு போனா அது வந்து ரொம்ப ஆன்மீகமா அப்டி போய்ட்டு அன்னைக்கு ஒரு நாள் வீணா போய்டு
அப்டிங்ளா
இதெல்லா வந்து ந குடும்பத்தோட கூட போய்க்கலா
ஆ
நண்பர்களோட பொண்ணு நல்லா நம்ம என்ஜாய் பண்ற எடமா இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இந்த மாதிரி எடமா அவுங்கள்ட கேட்ருந்தோ
அப்டிங்ளா
நீங்களு ஒரு தடவ வேனா போயிட்டு வாங்க தோழி
நாங்க வந்து மூணார் போனோம் மூணார் போயிட்டு அப்டியே நாங்க கேரளா போனோம் ஆனா நாங்க போன நேரம் அந்த கோயில்ல எதோ திருவிழான்னு நெனைக்கிறே அதனால எங்களால சாமிய பாக் க முடியில நாங்க வந்துட்டோம்
ஓ ஓ செரி தோழி
இப்ப கூட என் கொழந்தைக்கு வந்து மொதல் சாப்பாடு அந்த க கேரளா குருவாரி கோயில தா ஊட் டலான் இருக்க ஆ ஆமா ஆமா கண்ண அந்த அன்ன பிரசனம் அங்கதா போய் குடுக்கலான்னு இருக்
ஆ நல்ல நல்ல விசேஷமான கோயில் தான் தோழி நீங்க போயி ட்டு வாங்க
கண்டிப்பா கண்டிப்பா தோழி நீங்களும் ஒரு தடவ குடும்பத்தோட போயிட்டு வாங்க